ஹலோ
ஹலோ ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன வண்றிய சாப்ட்டியலா எல்லாரு
எல்லாரு ஆப்டோ
அ நாங்களு இப்பதா சாப்ட்டோம் அது இது பண்ணிக்கிட்டு இருக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கு பையனுக்கு
செரி செரி
அப்ற எத்தன மணிக்கு ஸ்கூல் கூப்ட போனு
ஸ்கூல் கூட்ட போன்மா
இல்ல ஸ்கூல் கூப்பிறதுக்கு பிள்ளய எத்தன் மணிக்கு போணு
நால் மணிக்குணே நாலு பத்து ஓவர்
ஆ நாலா பத்தீங்ளா சேர் சேர்
ம் தேவ நீங்க எத்தன மணிக் கூட்ட போவீங்க
ஆ மூணே முக்காலுக்கு கூட போவோ
மூணே முக்காலா இவ்ங்களுக்கு நாலு பத்து
ஆமா நாங் மூணே முக்காலுக்கு போனாலே அங்க சரியான கூட்டமா இருக்கு ட்ராஃபிக் ஆயிரு ஃபுல்லா வண்டி இது வண்டி காருமேல நிக்கு நாலஞ்சு ஸ்கூலு ஆ நாலஞ்சு ஸ்கூலு ஒரே எடத்துல இருக்கா அதனால போறதுக்கே ஏ பயங்கர ஒரு ட்ராஃபிக் ஜாமாவே ஆயிரு
அ ஆமா அந்த எட வேற கொஞ்ச ட்ராஃபிக் அதிகந் தானே
பயங்கர ட்ராஃபிக்கா இருக்கு நாங்களே பாத்து பாத்துதா‌ போவோ
இவ்ங்களுக்லா அப்டி இல்லண்ணே கொஞ்ச ஃப்ரீயா இருக்கு
இப்டியே இருக்கணு
போனோன்ன அ போனோனே கூட்டிட்டு வந்துர்லா
பரவால்லயே ம்
ட்ருட்டு வேற சல்லுன்னு வந்து சல்லுன்னு வந்துரு
எங்களுக்கு அப்டி இல்ல ஷாட் ரூட்லா அதுலா இப்பயு ஒரே ரூட்டு தா நேரா போயிருவாரு மெயின் ரூட்லா வந் மெய்னாதா வரு
ம்
ஆனா கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அந்த டயத்தல ஸ்கூல் விடுற டயத்தத்துலயும் கால இந்த கூப்புற டயத்தலையும் பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டமா இருக்கும்
ஆமா ஆமா ஒரே எடத்துல அஞ்சு ஸ்கூல் இருந்தா அப்பிடிதானே இருக்கும் ம் சிட்டினா
ம் என்ன சாப்பாடு
சாப்பாடு ரசம் உருளக்கிழங்கு வறுவல் முட்டை தயிர்
பரவவல்லா ஆ
அங்க என்ன சமயல்னே
இங்க என்ன அதே சோறு கொழம்பு
ம்
முட்ட வச்சுருப்பாங்கே
அங்கேயும் முட்டயா
ம் கொழம்பு கொழம்பு ரசம் ரசம் மோரு மோரு ஆயிடுச்சு
சூப்பர்
அடிட்டு களம்ப வேண்டியதுதான்
ம்
அக்கா எங்க
அக்கா கோட்டைக்கு போயிருக்கங்கன்னே அம்மாவும் கோட்டைக்கு போயிருக்காங்க பேங்க்ல சின்ன வேல இருக்கால
செரி செரி
ம் அப்பறம் உன் ஃபரெண்ட்ஸ்ல்லாம் எப்படின்னே இருக்கு
எல்லாம் நல்லா இருக்காங்க ஜாலியா இருக்காங்க ம் பொழப்பு சிரிப்பா போயிட்டு இருக்கு
பொழப்பு சிரிப்பா சிரிக்குதா ஒய்
ஆமா காலைல எந்திரிச்சோமா லேப்டாப்ல உட்காந்தோமா வேல பாத்தோமா மறுபடியும் இப்பிடியே போயிட்டு இருக்க பொழப்பு
அப்படிதான்னே போகும் அதெல்லாம் நம்மல்லாம் யாரு
ஹலோ
ம்
இப்பிடியே போயிட்டு இருக்கு சரி எதாவது ஒண்ணு பண்ணி மேல வந்துடலாம் பாத்தா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வந்துடுது
தடைகளை உடைத்து வரணும்ன்னே
தடைகளை உடைங்க பாட்டு பாட சொல்றியா
ஏய் பாட்டெல்லாம் பாட சொல்லல நம்ம ரியலாவே பண்றங்களே நம்மளுக்கு ஆயிரம் தடைகள் வந்தாலும் அத ஜெயிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கனு
அது கேக்க எல்லாம் நல்லா இருக்கு அமிர்தமா இருக்கு
நடக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணிதான் ஆகணும் ம் எனக்கு கண்டிப்பா நடக்கும் ம் போராடுங்கள் நடக்கும்
ம் பாப்போம் அதானே ஒக்காந்துருக்கோ
அண்ணா நம்ம ஊர்ல திருவிழா வருது வந்துருங்க அண்ணே அம்மா அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க அண்ணி எல்லாம் பசங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்துருங்க
உங்க வீட்டுக்காரர் வருவாரா
என்னன்னா
வீட்டுக்காரர் வந்துருவார அதுக்குள்ள
ஆ வருவாருண்ணா இரு இருவத்தெட்டாந்ந்தேதி திருவிழா வந்துருவாங்க இருவத்தேழு மட்டன் சிக்கன் முட்ட மீன்
ம் அடேங்கப்பா இவ்ளோ இருக்கா
ஆமா சிக்கன் கொழம்பு ச சாரி சிக்கன் கிரேவி மட் ட்டன் கொழம்பு மீன் வறுவல்
போதும் போது லிஸ்ட் லிஸ்ட் ரொம்ப
அண்ணே சீரியஸா எப்பயுமே திருவிழால அதாண்ணே யால்லார் வீ்ட்லயும் அதே தானே நடக்கல டிஷ் மெனு வேணா வேற வேறையா இருக்கு மத்தபடி டிஷ் எல்லாமே ஒன்னுதே கோழி கடை சரி ஆட் டு கடையு சரி மளிகை கடையு சரி கூட்ட எக்க புகா நிக்கு ஏனா பதினொரு நாலு எம்பத்தி நாலு கிராமத்துக்கு ஒரே இதுன திருழால அதனால செம கூட்டமா இருக்கும். அந்த எட நாள்ல ரொம்ப ரஷ் ஷா இருக்கும் எனமே பாக்க முடியாது மனுசங்க மண்டதா தெரியு கூட்டத்துல
ஆ
ரொம்ப கிராண்டா இருக்கும்ணே நீங்க ஒரு நாள் வந்து பாருங்க செம்மையாருக்கு
வர வர கண்டிப்பா வந்து பாப்போ
நீங் வாங்க இங்க பழைய காலத்து போட்டால்லா இருக்குண்ணே பீரங்கி எல்லா இருக்கு ஆமா பீரங்கி எல்லா இருக்கு
அ
செம்மையா இருக்கு அந்த காலத்துல பாண்டியர் மன்னர்கள் கட்டுன ரயில் பாதம்லா இருக்கு
ஓ ரயில் பாலம் இருக்கா? ம்
ரகசியமா போற ரயில் பாதன்னியே அதுவா
ஆ ரகசியமா போறதுனா அது அண்டர் கிரவுண்ட்ல போகுமா
அன்டர் க்ரவுண்ட்ல உள்ள இது வந்து கோட்டைக்குள்ளே போதுணே
ஓ கோட்டைக்குள்ளே போகுதா
சூப்பரா இருக்கும்
ம் பரவால்லையே
ம் அந்த காலத்துல பாண்டியர் மன்னர்கள் கட்னதுதா அந்த கோட்ட அவங்க ரகசியப்பாதன சீலிங்ல வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோயே
ஹீலிங்லயா
ஆமா அந்த கோட்டையோட கோபுரோ இருக்குமுல்லே அதுக்குள்ள போகுது அந்த பாத
ஓ அதுக்குள்ள போகுதா
ம் நல்லா இருக்கு சுத்தி பார்க்க
வீட்டுக்கார் என்ன வேல பாக்குறாரு
வீட்டுக்காரு இட்லி மாஸ்டர்
பொரட்டா மாஸ்டர் இல்லயா
பொரட்டா மாஸ்டர் இல்ல நாங்க வந்து இட்லி மாஸ்டர்
நம்ம ஃபேமிலிக்கு பொரட்டா தானே செட் ஆகு
நம்மளுக்கு வெல்லா இட்லிதா செட்டாவு ம் போட தெரியாது இல்லைனா அதையு செட் ஆக்கிருவோ.
முன்னாடி அடிக்கடி கால் பண்ணுவாரு இப்ப கால் பண்றதே காணா ஆள
அவர் கேட்பாருண்ணே ஏ இப்பல்லா பேசுறதுல்லைன்னு
கேப்பாரா
அதெல்லா கேப்பாரு நீ ஏ போமாட்டேங்கிற ஏ இப்ப அவங்கெல்லா பேச மாட்டேங்கிறாங்க ஏ வர்ல அப்பெல்லா எடைல எப்பையாவது கேட்பாரு அவங்களா பிஸியா இருக்காக நம்மளு பிஸியா இருககோ அதனாலதா கேக்க முலைலேன்னு சொல்லியட்றது
ஓ.... சேரி உம் நா அவர நினைப்பே அப்ப அப்ப அப்பப்ப பேச நினைப்பே அ அப்புறம்மா
அவரும் நினைப்பாரு உங்களைல்லா கேட்டிருக்காரு நிறைய நாள் கேட்டிருக்காரு என்ன இப்ப உங்கண்ணிட்ட எல்லா பேசுறது இல்லையா அண்ணாட்ட எல்லா பேசுறது இல்லையா அப்படி
ஆஹ் உங்க அண்ணன்ட்ட பேசுவாரா
ஆஹஹ் ஆஹ் பேச மாட்டாரு அண்ணன கண்டாலே புடிக்காது உடனே அது அவருக்கு புடிச்சது உன்னைய மட்டும் தானே ஹ மணி அண்ண ஃபோன் பண்ணாப்பலையா எப்படி இருக்காங்க பசங்க எல்லா நீ பேசினியா போனியா அப்டின்னு கேப்பாரு காரைக்குடிக்கு எதுக்காது வேலைக்கு வந்துட்டு வந்தேன்ன கேப்பா அப்ற போனியா இங்க அப்டின்னு
அது முன்னாடி நீங்க எப்பயாவது நீங்க பேசாம இருந்தப்ப அடிச்சாரு ரெண்டு மூணு தர அடிச்சாரு நானே எடுக்கல க்கவே இல்ல நீங்க சண்டயில இருக்கைல நான் பேசல
அதெல்லா அவரு நினைக்கவே மாட்டருண்ணே அதெல்லா அஞ்சு நிமிஷம் அந்த குழந்த மாரி டக்குன்னு மாறிடும் அதெல்லா நினைச்சுக்கிட்டு இந்த இவுங்க இப்படி பண்ணாங்கன்னல்லா நினைக்கவே மாட்டாரு வச்ச நீங்கன்னா வச்ச அப்படின்னு போயிருவாரு
ஆஹ்
உம்
பரவாயில்ல மறப்போம் மன்னிப்போம்னு போயிருவாரு போல
அவுடோரு எங்கேயாவது போலானு ஒரு பிளான் பண்ணிருக்கோம் நானு சுவே எல்லாரும்
ஆஹ் போம்போது சொல்லுங்க போம்போது சொல்லுங்க நானும் வரேன்
வாங்க வாங்க ஃபேமிலி தா
ஆனா கொஞ்சம் சனி ஞாயிறா சூஸ் பண்ணுங்க
கண்டிப்பா அதேதா நம்மளுக்கும் நம்மளும் பிள்ளைங்க எல்லா ஸ்கூல் போகுதுங்கல்ல அதுகளுக்கு லீவு
ஆமா இப்ப போனாதா உண்டு அதுதா
நல்லா ரெண்டு நாள்
ச சனி ஞா சனி ஞாயிறு மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்
அதான் எல்லாரும் போணும் ஃபேமிலியா அப்டியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரணும்
போலாம் போலாம்
வாங்க வாங்க போவோம் நீங்க எங்கேயும் லேட்டஸ்ட்டா படம்
எங்க படத்துகெல்லாம் போவே இலையே கடைசியா இதுக்கு போனோம் பேரு என்ன ஒரு படம் வந்துச்சுல பிளாஸ்ட் படம் அப்படித்தான் எடுத்துருக்கு ப்ளாஸாட் ஒரு ப்ளாஸ்ட் ப்ளாஸ்ட் ஒரு படம் வந்துச்சு
அப்டியா எனக்கு அது தெரியலையே
அந்த படத்த போய் பாறே அப்படிதான் இருந்துஞ்சு படம் ஆஹ் பாண்டியல்ல நடராஜல ஓடுச்சு
உம் நாங்க இப்ப லேட்டஸ்ட்டா கருப்பனுக்கு போனோண்ணே ஃபேமிலியா எல்லாரும்
ஓ
சுகு ஃபேமிலி நம்ம ஃபேமிலி எல்லாரும் போயிட்டு பாத்துட்டு வந்தோம் லாஸ்ட் டைம்
ஆஹ்
சூப்பரா இருந்துச்சி
உம் கருப்பு படத்த விட நீங்க போய் பாரு பொம்பள பிள்ளைல எப்படி வளர்க்கணுங்கறத சூப்பரா குடு பைய அவ்ளோ அழகா எடுத்துறுக்கா அவே
ம்
ம் பொம்பளபுள்ளயார்க்கே செடில விட்டுருாங்கேன்னு நெனைக்குறே விட்டாங்கேனா போய் பாருங்க
உம்
அவ்ளோ சூப்பரா எடுத்துருக்கியா அவே
நல்ல கொனோந்தே
ம் ஃப்ரியா இருக்கையில போய் பாருங்கே
கண்டிப்பா போய் பாத்துருவோ
அங்க எதுவு தேட்று பக்கத்துல இருக்காது மைண்டா
ம் இப்பதா கொஞ்சோ ரிலீஸ் ஆயிச்சுனே அப்பப்ப இப்பலா பேசுறனால என்ன டிப்ரஷன் ஏதாவது ஒரு ஃபேமிலி அ இஷுவால ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆவுறத ஆ
ஆ
அதால ஹெல்த் இஷூ ஆகுறதே இப்டியே போயிட்டுருக்கு பாத்துக்க லைஃப் லைஃப்பு எத நோக்கி போதுன்னே தெரியுல
வாழ்க்கையதா நோக்கி பயணோ ஆவபோதுன்னுங்கிரியா
ம் அதேதா நீயெதோ சொன்னீயேண்ணே என்னன்ணே
என்னமோ சொல்ல வந்தே மறந்துட்டே
ம் பக்கத்துல ஏதாவது தேட்ரு இருக்கான்னு கேட்டியே
ஆ அஞ்சு பக்கத்துல அந்த படோ ஓடுதானு தெரியுலங்றானுங்க பளாஸ்ட்டு ஓடுதா தெரியுல அப்டீனு சொல்லுவாங்
ரிச்சார்ஜு ஆயிடும்
ஏன்னா இங்க ஓடுது அங்க ஓடுதான்னு தெரியுல கேட்டு இல்லன்னா இதுக்கப்ப அமேசான் ப்ரைம் எதாவது வந்துச்சுன்னா அதுகப் புறோ பாருங்க
ஆ அதெல்லா எனக்கு தெரியாதுண்ணே நா இன்னு பாத்ததே இல்லண்ணே நீ அதுலெல்லா
உ அக்காலா அதுல பூந்து வெளாடுமே ம் உ அக்காலா பூந்து வெளயாடிடுமே உ அக்கா தா அதுல பூந்து புகுந்து வெளாடும்ல
ம் அந்த போய்ட்டு பாக்குனு போல்லண்ணே எனக்கு தானே தெர்ல
அ
ம்
செரி ஓகே அ பாருன்னனா போறே வேல கெடைக்கு முடிச்சுட்டு வரே பாரு நா இங்க கொஞ்சோ வேல கெடக்கு முடிச்ட்டு வாரே ம் வெக்கவா ம்